சொல்லுங்கத்
அ நீட் சொன்ன மாரியே செஞ்சப்பா ஃபோன் ஒர்க் ஆயிருச்சு
சேர் செரி அதுக்காக தா சொன்ன
நா ரொம்ப நேரமா ட்ரை பண்ற ஒண்ணுமே வர்ல அத்தா அப்றோ தா உன்னை கூப்ட்ட
சேர் சேர்
ஓ என்ன பண்ணிட்ருக்குற
சும்மாதா இருக்குறே இப்பதா அண்ணி கூப்ட்டாங்க பாப்பா என்ச்சிட்டான்னாங்க சேரிப்ப ஒரு ஹாஃப்னார்ல வர அப்டின்ன
ஆ செரி ஆ ஆ பாக்லா
நாளைக்கி அந்த முட்ட பிரியாணி செஞ்சு தரிங்களா நா ஒங்களுக்கு ரெசுபி சொல்ற
ஆ செரி ச் சொல்லு கேட்டுக்றே செரி செரி நா செஞ்ச் தரே
ஆ, எனக்கு ஏதோ சாப்ணு போலருத் ஆனா நாளைக்கு உங்க பைய சாப்ட மாட் சரி
சனிகிழம செரி வுடு நாளைக் ட்ரை பண்ணி நம்ம சாப்ட் ப்புடுவோ ஞாயித்துகிழம வேணா பாத்துக்லா
அப்டித்தா பண்ணணு பின்ன அவர் சாப்லன்னா நம்ம சாப்ட வேண்டா த்த
சேரி சாப்டு சாப்டு செஞ்சு தரே ஆஹ் செஞ்சு தர சாப்டு
உம்ம்
எப்புடி சொல்லு
எனக்கு எப்பயும் போல நானு கம்மியாவே அளவு சொல்ற நீங்க அத எப்டி எச்சா செய்வீங்ளோ செஞ்சுக்கறீங்களா
ரெண்டு பேத்துக்கு செய்வோ அதுகு அப்பறமா அவங்க ரெண்டு பேத்துக்கு செய்வோ
சேரி பாசுமதிதிரைசு
வாங்கில்லா
வாங்கிலாமா செரி ஏய்
ங்க வாங்குன
ந நான் இடில வாங்குன
சேரி அப்ப அங்கே வாங்கிலா
ம்ம்ம் ஏனா அங்க கிளாசிக்குந்த க்ளாசிக் கேட்டோடது கொதிக்கு இண்டியன் கேட்
சேரி சேரி
அது நல்லாருக்கும் அந்த அருசிதான் கொஞ்ச எனக்கு வந்து புடிச்சிருக்குது
ஆ
அருசி ஊர வச்சுக்கணுத்த பாஸ்மதிஅரிசி ஊர வச்சுக்ணோ வெங்காயோ வந்டு நீட்ட வாக்லயே வெட்டிகோங்க
ஆ
ஆ எனக்கு மறந்து போச்சு இரு ஆ ஞாப வந்துர்ச்சு ஆ ஆ வெங்காயத்த வந்டு வெ தேச்க்கோங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு எண்ணெ ஊத் திட்டு இந்த இதெல்லா போடுவோல எண்ணெ ஊத்திட்டு நெய் ஊத்தனு
ஆ
நா வந்துட்டு எப்பயுமே நெய் தா ஊத்துவே இப்ப நீங்ளு சாப் ப்றீங்ளா அதனால கொஞ்சமா ஒரு ஸ்பூன் மட்டோ நெய் ஊத்திக்லா
இல்ல நானு சாப்புடுவே உம் நம்ம ரெண்டு வேத்துக்கு மட்டோனா ஊத்திக்லா
அப்ப நெய்யே ஊத்திக்கலா நெய் கொஞ்கோ சேத்தி ஊத்திட்டு எண்ணெ கொஞ்கோ கம்மியா ஊத்தணோ ஊத்திட்டு அந்த பட்ட திராம்பு ஏல கா பிரியாணி எல அதுக்கப்பறோ அந்த ஸ்டார் பூ அது பேர் என்ன
அண்ணாச்சி பூ மொக்கவா ஆ
அது போட்டுட்டு ஒரு மூணு பச்ச மொளகா
மூணு பச்ச மொளகா
ஆமா வெட்டாம அப் அப்டியே போட்ணோ அப்பறோ ஒரு மூணு பெரிய வெங்காயோ
ஆ
டு ஒரு ஒரு கொத்து இது பொதினா
ஆ
போட்டுட்டு அத இப் போட்டு நல்லா வளக்கணோ வதக்கீட்டு அது இது நல்லா அந்த கண்ணாடி பட்த்துக்கு வரும்ல அப்ப வந்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்ற ஸ்பூனு போட்டுட்டு அதுக்கப்பறம் உப்பு போட்டுட்டு அஹ் கர மாசலா மசாலாவும் மிளகாய்த்தூளும் போட்டு அத வதக்கிட்டு அதுக்கப்பறம் அதுலயே கொஞ்சம் இந்த தயிர் கப் தயிர் வாங்குவேன்லா அந்த கப் தயிர் வந்துட்டு ஒரு ஒன்ற ஸ்பூனுு போட்டுட்டு அதுக்கப்பற ஒரு ஒரு தக்காளி போட்டுட்டு அதைய நல்லா வணக் கிர்னும்
சரி
கீட்டு அதுக்கப்பறம் தண்ணி ஊத்திட்டு. அதுக்கப்பறம் இந்த அருஸ் த்தி ஊற வச்சுருக்கோம்முல்ல அதைய வந்ட்டு போட்டு ட்டுணூ
ஆ
அதே போட்டுட்டு அதுக்கப்பறோ அது நல்லா வ் கொதிக்குல்ல
உம்
கொதிக்கும் போது முட்டையை அப்டியே சும்மா குக்கர்லே அப்டியே ஒடச்சு ஊத்திட்ணும்.
அரிசி போட்டு கொதி வந்
ஆ அரிசி போட்டு கொதி வந் ரூம்ல
ஆமா
அப்ப வந்துட்டு முட்டையை வந்ட்டு அதுலே ஒடச்சு ஊத்திட்ணும்
உம் சரி
ட்டு எப்பியு போல விசில் போட்டு மூடி வெச்சுர்னுப் வ்வளதா
ஈஸியாதா இருக்கு சொல்லும் போது
ஆமா இது வந்ட்டு ஒரு டைம் வந்ட்டு நா இதுக்குள்ளலயே வந்துட்டு முட்டைய வேக போட்ட முட் முட்டைய வந்ட்டு உள்ள போட்ட
சரி
அப்படியே அதை போட்ற வேண்டித் தா, வேக வச்ச முட்டைய
நல்லாருக்கு நல்லா இருந்துச்சா
நல்லாதா இருந்ச்சி ஒர் ஒரு டைம் இவரு வேணுன் சொன்னாரா வேக வச்சு முட்டதா வேணுன்னாரா அத்தனால அப்டி போட்ட ம் இன்னொரு ரெசிபி பாத் சேச்சிருக்குற தேனலு இதுக்கு ஆ பெப்பர் ஃப்ரை சொல்லிர்லா மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை
ஆமா
கண்டிப்பாக அ சொல்ற பண்ணி தரிங்களா இன்னிக்கி சப்பாத் க்கு நைட்டு வெச்சுக்லா
அ
எல்லாமே அரைக்கணு அ இ
ஓ
என்ன கொத்தமல்லி வெத
ஆமா
அப்ற மெளகு
அ
அதுக்கப்பற சீரகொ
ம்
அதுக்கப்பற வெந்தயோ அதுக்கப்பற கருவாப்பில அ பத் அ இது வர மொளகா இது எல்லாத்தையு போட்டு நல்லா வதக்கிர்ணு வதக்கிட்டு இதய வந்துட்டு நல்லா பவுடராக்கிட்டு ஒரு சட்டி வச்சு அதுல வந்துட்டு வெங்காயோ திரும்பி எண்ணெ ஊத்திட்டு வெங்காய போட்டு அதுக்கப்பற கருவாப்பில போட்டு அதுக்கப்பற அந்த மஷ்ரூம் வந்ட்டு இதுக்கு நல்லா வெட்டி வெச்சர்ணு வெட்டி வெச்சுட்டு அதுக்கப்ற உப்பு போட்ரணு உப்பு போட்டு நல்லா கெளறணு இது கெளற கெளறவே அந்த மஷ்ரூம் வந்ட்டு கொஞ்ச கலர் குடுக்கு அதுக்கப்பற வந்து ட்டு லைட்டா மஞ்சத்தூள் போட்டுட்டு அதுக்கப்பற இந்த பவுடர அரைச்சு வச்சிருக்கோம்ல்ல
ஆமா ஆ ஒரே ஒரு டவுட்டு அந்த பவுடர் அரைச்சதுல வெந்தயம் எதுக்கு போட்ட கசப்பா இருக்குமுல வெந்தயம் போட்டா
வெந்தயம் போட்டாங்க
ஓ ரெசிபில போட்டாங்ளா
ஆமா வெந்தயமா சோம்பா
சோம்பா இருக்கலா ம் வெந்தயம் போட மாட்டாங்க
வெந்தயமா சோம்பானு மறந்து போச்சு வெந்திய மாரிதா ஞாபகோ
சேரி நீ இன்னொரு தடவ பாரு நல்லா பாத்துட்டு சொல்லு
அ அதா அதுக்கப்றோ மொளகா தூளு மஞ்சத்தூளு லைட்டா மல்லி தூளு அதுக்கப்றோ இந்த அரச்ச பொடி
ம்
இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோனா ரெடி அவ்ளோதா
அவ்ளதானா
வேணுன்னா பெப்பர் போட்டுக்கணு
சேரி சேரி
அது பாக்கறக்கே டெம்டிங்கா இருந்ச்சு
இன்னோர் தடவ பார் அதைய
ஆமா எப்பயாச்சு பிரியாணி வெச்சேன்னா இத சைடிஷ் வெச்சுக்லா ஏன்னா சப்பாத்திக்கு நல்லா இருக்குமான் தெரியல ஆனா சப்பாத்திக்கு பத்தாது ஒரு பாக்கெட் மஷ்ரூம் வாங்குணா ஒரு ஆளுக்கு தா வரு இது ஏன்னா இது கொழம்பு மாரி இருக்காது கெட்டியா இருக்கு
ஆ சுண்டீரு
ஆமா
ம்
ஆ ரொம்ப நாள்ளாச்சு மஷ் துங் கிரேவி ல்லா சாப்ட்டே மஷ்ரூம் சாப்டே ரொம்ப நாள் இருக்கு
நானே இப்ப அதா யோசிச்ச பாக்லா நாளைக்கு முடிஞ்சா ஒன்னா மஸ்ரூம் வாங்கி செய்வோ இல்லன்னா முட்ட பிரியாணி செய்வோ பெசாமா ஞாயித்துக்கெழம
ஆ
முட்ட பிரியாணி செஞ்சர்லாமா
செஞ்சிர்லான்ரிங்ளா
ம் ம்
எனக்கு இங்க கோயில்ல தர புளியோதர சாப் போனும் போல இருக்குது அத்த ரொம்ப நாளா அந்த மாரி இருக்குது கோயிலுக்கு போய் புளியோதர சாப்ட்டு
பஸ்ட்டு எந்த கோயில்ல போடுறாங்கன்னு பாரு
நல்லா இருக்கும்ல அது ரெண்டுவேறு போய்ட்டு வர்லா ம் ம்
ஆ
என்னமோ போங்க எனக்கு அது சாப்புட்னு போலயே இருக்கு ஏன்னே தெரியல
எந்த கோயிலுன் பாரு ரெண் டேரு போயி சாமிய கும்புட்டு புளியோதர சாப்புட்டு வந்தர்ளா ஈஸ்வரங் கோயிலுக் போலாமா
அங்க புளியோதர தரமாட்டாங்க
தருவாங்க
நா எத்தன டைம் போறே
அப்போ போம்போது தர்ல எப்ப தர்றாங்கனு வேணா ஐயிர்க் ஃபோன் பண்ணி கேட்டு
ஆ
புளியோதர தரீங்ளா எப்ப தருவீங்க அப்டின்னு ஒரு ஃபோன் ஃபோன் நம்பர் வாங்கி வெச்சிக்கலா புளியோதர போடு போதுல்லா நாங்க ரெகுலர் கஷ்டமர்க எங்ளுக் போன் பண்ணுங்க அப்டின் சொல்லிட்டு போயர்லா
கா
அ செரி
சேரி சேரி நீங்ளு பாருங்க.
எழுப்பா புரில
உங்ளுக்கு பச்ச புளி ரசொ வக்க தெரியுமா.
சூப்ரா வப்பனே.
உங்க பையே கேட்டேருக்காரு.
செரி வப்போ.
அவரு தா நெறையா ரெசிபி அனுப்புவாரு அனுப் ச்சு இது செஞ்சு குடுமா அப்டிம்ப மெசேஜ் போடுவாரு இன்ஸ்டாகிராம்ல
பச்சப்புளி ரசோ அப்பத்தா வக்கு என்ன களனி புளிச்சாருன்னு சொல்லுவோ. அது செய்யு அரிசி கலர்ன்னு தக்காளில்லா போடாது.
ஆ
வெறும் புளி அரிசி கழுகுன்னா தண்ணி இருக்குல ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவ கழுவி கீழ ஊத்திர்ணு. ரெண்டாது தடவ கழக ரு தண்ணி எடுத்து வச்சுக்கணு ரெண்டாவதடவ மூணா தடவ கழுகுற தண்ணியெல்லா எடுத்து வச்சுக்கிட்டு
அ
அதுல புளி ஊர போட்டு கரச்செடுத்து வச் ச்சுக்கணு
ஓ
அ பச்ச மொளகா சின்ன வெங்காயோ இதெல்லா கட் பண்ணி வச்சுக்கணு கருவப்புந்தல இதெல்லா வெச்சுட்டு அ வடத் சட்டியில எண்ண ஊத்தி கடுகு வெந்தயோ போடுனு அதுல கொஞ்ச வேகப் போட் விட்டு கடுகு வெந்தய போட்டு அது பொரிஞ்சதுக்கு அப்றோ கருவப் ந்தலைய போட்டு அந்த வெங் வெங்காயத்த போட்டு நல்லா வெங்காயம் பூண்டு ரெண்டையும் போட்டு நல்லா வணக்கணு
சேரி சேரி
வணக்கிட்டு நம்ம கரைச்சு வச்சுருக்குறம்ல புளி
ஆமா
ஊத்தி உப்பு போட்டு மூடி வச்சர்ணு நல்லா கொதிவர நல்லா கொதிக்கனு அது கொதிச்சு நல்லா கொதி வந்ததுக்கு அப்றோ எறக்குனா அதுதா களனி புளிச்சாருங்கு
ஓ நீங்க சாப்டுருக்கீங்களா
ம் இரு செகண்ட் லயன் யாரோ கூப்டுறாங்க இரு வைக்கேறே
ஆ
ம்